அம் ன்ன பண்ற
சும்மாத்தான் இருக்றன் இத பேசினுருக்குற என்ன
உம் நா கேம்ல விளயாடுலையா
கேம்லம் விளயாடுல அத எவ்வளவு நேரம் விளையாடுறது வெறுப்பாகுதுறா அது ஒரு கேம்மு அத வேற விளாடுறாங்களாம் இவ்வுளவு நேரம். போன்னா ஆய்து வருவியா நாளைக்கு
ஆஹ் வருவ-வருவ.
இது புதுசா ந என்ன பன்--ஆஹ்
என்னாது டி என்ன சொன்ன
புதுசா படம் என்ன வந்துதானு கேட்டேன் இப்ப கருப்பு தவற வேற எதுவும் வரலையா.
கருப்பு வந்திருக்கும் வேற வேற அவ்ளோதான் கருப்பு உண்டுதான் வந்திருக்கு நினைக்கிறன்.
அப்புறம் ஏதோ டேய்ய் பஸ் ஸ்டாண்ட்ல வந்திருந்த பாத்தியா ஒரு படம் காமிச்சப் பாத்தியா நல்லா இருக்கும் நல்லா இருக்குதாணு.
பஸ்டாண்டடையா.
பேணர் அடுச்சு வச்சிருந்தாங்க பாருற
ஆஹ் ஆஹ் இது பிளாஸ்ட்டு-பிளாஸ்ட்டு-பிளாஸ்ட்டு ஆமா அது கதை மட்டும் பாத்தேன் அது எதுல்டா ஆஹ்ஹ் இல்ல இல்ல ஷார்ட்ஸ்லி மொ மொத்த கதையும் வந்துட்து
ஆஹ்
அந்த ஊர்ல இவங்க எல்லா வந்து தலைமறைவா இருப்பாங்க அப்பா அம்மா புள்ள அந்த பொண்ணு தலைமுறைவா இருப்பாய்ங்க எந்த இது பிரச்சனைக்கு போவாம சைல்லன்டா இருப்பாய்ங் அப்புற நா ஊங்கிட் இருனனால் வந்து ஏதோ பிரச்சனைல மாட்டிப்பாங்க பிரச்சினைல மாட்டி இவங்கமாறி அமைதியா இருக்க மாறி காட்டுவாங்க ஒரு ரவுடி எல்லா வந்து அடிக்கும் போது இவுங்க யாருன்னு காட்டுவாங்க இவங்களா வந் ந்து சண் சண்ட சண்டெல்லா கத்துக்கிட்டு இருக்கவங்க ஃபைட்டர் கராத்தே எல்லா தெரியு அவனுளுக்கு வந்தவன் எல்லா அடிச்சு அந்த இதுலருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா தாங்க கத
ஓ இந்தா காவியா
ஆமா
வேற வேற எதனா படோ
வேற வேற நீ நீ நீ என்ன பாத்த நீதா புதுசா எதா பட பாத்திருப்பனு
நா ரோட்டல்லா பாக்ரதெல்லா வுட்டே எப்பயோ கருப்பு பட பாத்தங்க கடைசியா
உஹ்ம் சொல்லு கருப்புட கதைய சொல்லு
கருப்படமா கருப்படம்னா ஸ்டார்ட்டிங்ல கேரளால கேரளால இருந்து ஒரு ரெண்டு பேரு அப்பாவு ஒரு பொண்ணு அவுங் வந் ட்ரெயின்ல ட்ரெயின்ல வந்தனு பாவ வந்து மலையாளம் பேசினுருப்பாங்க ரெண்டு பேரு
உம்
பொண்ணுக்கு வந்து ஒடம்பு ஒடம்பு சரியில போல அது அது சரி பண்றதுக்கு அப்பா காசு தேவபட்து அதுக்கோச அறுத்தஞ்சு பவுனோ அறுத்திரெண்டு பவுனோ நகை வந்து விக்கணு போல வித்துதா காசு ஆகணு போல
உம்
ட்ரெயினில எறங்கன ஒனே அந்த நகையை விக்கிறதுக்குள்ளயே ஒரு ரெண்டு பேரு வந்து அவங்கள அச்ச அந்த நகையெல்லா எத்துன்னு போயிடுவாங்க திருடினு போய்டுவாங்க நகையை அவங்கதா அப்புறோ போ போலீசான்ட போய்யி கேஸ்லா போடுவாங்கோ கேஸ்லா போட்ட உனே அங்க நெறைய நெறைய நெறைய பேர் இருப்பாங்க நெறைய திருடங்க இருப்பாங்க அங்க
உம்
நெறைய திரடங்கலாம் இருப்பாங்கோ, ஏய் னாடா ஏதோ ஜூ ஜீவன்னு சவுண்ட் வருதூ. உனக்கு எதோ எரச்சலா கேக்ல
உம் ஆஹ் சொல் சொல்
ஆஹ் அதா நாங்க போனவுனே நெறையப்பேறுப்பாங்க திருவிழாங்கோ அவளாம் இவரு போய் சொல்லுவாரு இடியா நா எத்தினினா குடுங்கடா ஏங்க என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆ அப்டினு சொன்ன ஒடனே அவங்களும் மனசு மாரி வந்து குத்துருவாங்க போலீஸ் ஆண்ட போலீஸாண்ட எத்து வந்து நக எல்லா குடுத்துருவாங்கோ அது அப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயே ஏமாத்துவாங்கோ
உம்
அப்புறம் படத்தோட ஹீரோ சூர்யா வந்து சூர்யாவ என்றி குடுப்பாரு சாமியா குடுத்து பன்ச் அவர நா ப்ச் னா சொல்றது அது வந்து அஹ் சண்டல்லா போடுவாரு வந்து
உம்
எல்லா மந்துச்சு எனக்கு அவ்ளோதா ஞாபகருக்
வேற எத பட பாத்தியா
நீதான பணம் பாத்துல அப்டி கேக்கற நீயே சொல்லு ஆன்னா
அ வேறதா நீ படம் பாத்திருப்பியான்னு கேட்ட
வேற நெறைய படம் பாத்தே அத நாபகல்லா கதைய மாந்தச்சு நெறைய பாப்ப மந்துற
நாலா படம் பாக்கறது இல்ல இப்பலா
உள்ள போமா போமா பொம்ம மூவி தா
பொம் படந்தா
ஜீட்டி எப்பரா ஏத்தன் நீயா
யாத அல்லா ஈஸிதா யூடியூப்ல போய் ஜிட்டி எப்டி ஏத்தரதுன்னு போடு வரு
எவ்ளோ எம்பி எவ்ளோ ஜிபி
த்து ஜீபி
பத்து ஜுபி தானா
ஆமா பத் துத்து ஜுபி தானாவா கா பயங்கர லக அடி அயா ஆமா உனக் எப்டி தெரியு
அதா தெ நா யூடியூப்ல போட்டு பாத்தேரன் பீஸ்ல ஏத்ததுல்ல எழுவத்து ரெண்டு ஜிபி யங்க த
ஆமா அறுவத்து ரெண்டு எழுவத்தி ரெண்டுல
அறுவத்து ரெண்டா ஆ
அது வந்து பிசிஏ வந்து இசி கேம் வந்து எடுத்து அத வந்து கொஞ்சோ கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி ரீபேக் பண்ணி அப்றோ கடசியா பத்து ஜிபில எத்துனு வந்து போட்டாய்ங்க
அ அதுவே சப்போர்ட் ஆகாது ஐபோன்ல்லா கரெக்ட்டா இருக்கும்ல விளாட்றக்கு
உள்ளவி உள்ள போய் பாத்தன்னா கதவு இருக்காது அப்புறோம் அந்த செடி செடி எல்லா வந்து போ போம் பூச்சி மாரி இருக்கு
ஆஹ
தில்ந்து பாக்கலா பில்டிங் வந்து எதோ டப்பாமாருக்கு
ஆஹ்
அந்த மா அதுகேத்த மாரி ஜிபி கேத்தமார்
ஓஹோ ஆனா கிராபிக்ஸ் நம்ம செம்மாரும்ன அது கேம்ல
உம் ஊர் ஃபுல்லா ஊர் ஃபுல்லா நீ சுத்தலா எங்க வேணா சுத்தலா
ஹ ஆஹ் எங்க வேணா சுத்தல என்ன வேணா பண்லா அ அங்க தேட்டர்லா இருகுதானே
அதுல நீதா தேயேட்டர் வாங்கி தேட்டர்ல பட நீ தா ஓட்ணு ஆமா ஆமா அதுல மூணு கேரக்டர்ல ஃபுல் படம் ஓடும் மூணு கேரக்ட் ட்டர்லே ஒரு கேரக்டர் வந்து ஆக்டரு
ஆஹ்
ம் அவதா ஓட்டுவா அவதா நடிப்பா படத்துல
ஓ அந்த பொம்ம பட அந்த அன்னக்கி டிவிலே பொம்ம படமு ஓடுமா
ஆமா
நா சொல்றதே இப்ப ரியல் லைஃப் இ இப்ப இருக்க படம்ல ஒடாதுதானங்க
ஆஹ் அங்கெல்லா ஒடுவாங்க அங்கயே அவன் நடிச்சு அங்கேயே ஓட்டுவா அவன்
ஓ ஃபுல் படம்லா எத்தன எத்தன ஊருக்கு போகு
ஃபுல் படத்த காட்ட மாட்டாங்க பத்து நிமிஷத்துலே முடிச்சுவாங்கே
பத்து நிமிஷோ அந்த கத நல்லா புரியுமா தெளிவா
ஆ அதெல்லா புரியு நம்ம அந்த படத்த எடுப்போல நம்ம அப்பவே நம்ம மொத்த கதய சொல்றுவாங்கே
நம்மளே எடுக்கலாமா அந்த கேம்ல்லா பட
அது மிஷின் மாரி இருக்கு
ஓஹோ மிஷின் மாரியா
ம்
கொண்டு வந்ருக்காங்ளே பரவாலயே ஃப்ரீ ஃபயர் அந்த மாரி பண்ணா நல்லாருக்கு
ஃப்ரீ ஃபயருக்கு முன்னாடி வந்த கேம் அது
எப்போ வந்துருக்கே
ரெண்டாயிரத்தி அ பதிமூணுல
ரெண்டாயிரத்தி பதிமூணா இப்போ ஜி டி எஸ்சு சிக்ஸ் வரைக்கு வந்துச்சுனா செவன் வரைக்கு வந்துச்சு போல
செவன்ல்லா வரலடா ஜி டி எஸ் சிக்ஸே இந்த வருஷ நவம்பர் பத்தம்போதுக்கு ரிலீஸடா
உன்னோ சிக்ஸே ரீலிஸ் ஆவுலியா
ஆமா சிக்ஸு வந்து ஒன் ஒண்ணு ரெண்டு பில்லியன் கிட்ட செலவு பண்ணி எடுத்துருக்காய்ங்ளா சிக்ஸ்சு ஜி டி எஸ் சிக்ஸ்
ஆ
ம் புஜ்ஜு கலிஃபாவோட ரேட் அதிக
ஓஹோ
ம் அதெல்லா நம்ம விளயாடனுன்னா ஒரு ம் சொல்லு சொல்லு
ஒண்ணுக்கு ச டூ அதுக்லா என்னா வித் தியாச ஒன்னேல
ஒண்ணு வந்து எப்டி தெரிமா இருக்கு ஒண்ணு வந்து மேல இருந்து பாக்கற மாரி இருக்கு தல மேல கேமரா வெச்சா எப்டி இருக்கு அந்த மார்ருக்கு ஜி டி ஏ அது வந்து கதலா இருக்காது அதுல கதலா இல்ல ஒன்லி நீ சுத்தலா ஊர் ஃபுல்லா சுத்தலா வண்டி எத்துன்னு போய் இடிச்சனா போலீஸ் வரு அவளதா கத டூ லயு அந்த மார்தா கிராஃபிக் எல்லா மொக்கையா இருக்கு மேலந்து கேமரா எடுத்தா எப்டி இருக்கு நீ ட்ரோன் உட்றல்ல கூகுள் மேப்ல எப்டி இருக்கு கேமரா அந்த மார்ருக்கு கேமு ஜி டி ஏ த்ரீலதா இந்த இப்ப ஜீ டிஃப பைல் எப்டி இருக் முதுகுப் பின்னாடி கேமரா அந்த மாரி வரு ஜீ டி ஏ ஃபைல் என்னா கத நா ஒருத்தவ வந்து தப்ச்சி போவா திருட்டனா இருந்து மறஞ்சு வாழ்றதுக்கு போவா அங்க போய் அவ நடக்குற பிரச் பின்ன அதுதா
ஃபோர் ஃபா ஃபோர் சிக் செல்லா
ஃபோர்லா கெடையாது போரு வந்து நியூயார்க்ல நடந்தது ஃபோர் இருக் எது ஆனா ஃபோர் வந்து நியூயார்க்ல நடக்கற மாரி இருக்கு கத
ஓ ஓ நதியா எத்தன சோ எற ஆ
நெறைய இருக்கு ஒவ்வொரு இதுவு ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஆ நா வெளையாடுவோ அந்த வீட்டுல
எத்தன எத்த நாள் எத்தன நாள் ஆச்சி உங்க முடிக்க மொத்த
ஒரு கேம் முடிக்க ஒரு ரெண்டு மூணு வார ஆகு
ரெண்டு மூணு வாரோ தானா நல்லா இருக்க மாட்டா அதெல்லா ஒன்னொண்ணு வித்தியாசமா இருக்குல
ஆமா
எப்டி டாஸ்க் மாரி இருக்குமா அந்த கதைங்கெல்லா
ஆமாம் கத மாறி போவு அப்டின்னா நீ வருவ ஒருத்தன பாக்க ஒருத்தன பாக்க போவ நீயி அங்க போனோனே அங்க ஒரு பிரச்சன நடக் கு அந்த பிரச்சன சமாளிக்க ஒரு இடத்துக்கு போவே அங்க போய் பிரச்சன சமாளிச்சு முடி எவனோ ஃபோன் பண்ணி ஏதுனா பிரச்சனனு வா போவே அந்த பத் பிரச்சன முடியு போது இன்னு ஏதாவது திருடனும்னா காசு பத்தல திருட போவே அங்க திருடு போது ஏதாவது போலீஸ் கீலிஸ் மாட்டிப்ப அந்த போலீஸ கொல்றதுக்கு ஒரு வேல உனக்கு அந்த மாரி பிரச்சன போய் கடசியா வந்து எல்லா பிரச்சனையு இப்டி முடிச்சு வர அதா கத
ஓஹோ
ம்
ஃபுல்லா அந்த கேம் அப்டிதானா ஆ இப்போ யூடுப்ல யூடுப் இல்ல லைவ்லா போட்றாங்க பாத்தியா அந்த அவு அவுங்களுக்குள்ள பேசின்னு பேசிலா போறாங்க பாத்தியா
அதெல்லா வந்து மோடு பேசலா முடியாது இன்னொருத்தோங்க கூடலா
அதே பேசுறாங்க அப்டில்லடா இவுங்களுக்குள்ளயே அந்த இடத்துல இப்ப பே எப்டினா நம்ம பேச
அது வந்து ஜீ டீ ஆன்லைன் ஆன்லைன்னா அந்த மேப்குலா போயிக்கலா போயிட்டு நம்ம வந்து பிசினஸ் பண்ணலா அந்த மாரி கத அது வந்து கதெல்லா கெடையாது அது உன்ன தூக்கி விட்டுருவா எல்லா கூட சேர்ந்து நீ மத்த பிளேயர்லா சேந்துஒரே வேலைல இருப்பீங்க அவ் அவனுக்கு வந்து உன்ன எடுத்து அடி ப்பாய்ங்க நீ அவனு அடிப்பணு அவ்ளோ தா
அவங்க வந்து எப்படி தர்றாங்கன்னா ஒருத்தம் அந்த மேப்ல ஒவொத்த ஒரு ஜாப்ல இருக்கறாங்கத்தத்த ஒரு
அதா ஒரு ஹ ஒருத்த ஒரு வேலப்பா ஆமா ஒருத்த வந்து வியாபாரம் பண்ணுவா ஒருத்த வந்து ரெண்டரா இருப்பா நம்ம இஷ்ட நம்ம என்னன்ன பண்லா
ஆஹ் அந்த மாரி விளாட முடிமா அந்த மாரிலா ஃபோணு உங்கிட்ட இருக்குது பாத்தியா அப்டேட்டு பிளே ஸ்டேஷ்னு
அது எந்தல விளாட முடியாது பிசிலதான் விளாட முடியும் பிசில சொன்னல அறுபது ஜிபி அந்த இதுலதான் இந்த ஆன்லைன்ல ல்லாட்டு ஏங்கிட்ட இருக்கு பிளேஸ் த்ரீ பீசி தா அதுவு ஆனா குட்டியாருக்கும்
குட்டியா ருக்குமா அதுவும் பீஸ் மாரி யூஸ் பண்ணிக்லாமா ப்ளே ஸ்டேஷன இப்ப இப்போ ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலா ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலா ஏத்தி வெளாட முடியுமா அதுல
பப்ஜி வேணா ஏத்தலா ஃப்ரீஃபயர் ஏத்த முடியாது ஆனா அதுக்கு ஆன்லைன் கனெக்ட் பண்ணும் ஒய்ஃபை கனெட் பண்ணும்
பப்ஜி ஏத்தலாமா ஏத்தி விளாலாமா இப்ப போன்ல விளாத்துக்கும் அதுல விளாத்துக்கும் என்ன வித்தியாசொ
இது னா பெரிய டிவில விள்ளாட்ற மார்ருக்கும்
ஃபாஸ்டா வெளாட முடியுமா ஃபாஸ்டா
ஆஹ் ஃபாஸ்டா வெளாட்லா அது கண்டவர் வந்து போக கூடாது ஸ்டாட்டிங்ல வந்து வரவே வராது விளாட்றதுக்கு போக போக சூப்பரா வரு
ஃப்ரி ஃபயரரு ஆன வெள்ளாட முடியாதா ஃப்ரி
ஃப்ரீபயர் வந்து வந்து போனுக் மட்டுதா ம்
போனுக் மட்டு்ந்தானா
போனுக் மட்டுந்தா ஃபிரிபயர் பிசிகே அவ கூகுள் ப்ளேல ததா உட்றா
ஏ ப்ளே ஸ்டேஸன்ல மட்டு வர மாட்டுத
பிளேஸேஷன்லா நீ வந்து வே காஸ் குடுக்ணு ப்ளே ஷேஷன் காரனுக்கு
ஓ காசு குடுக்கணுமா
ம்மா அந்த கேம் வரணுனா அவனுக்கு காசு குடுக்கணு அப்பதானே அவ அந்த கேம வந்து பிளே ஸ்டேஷன் குடுப்பா
ஆ